வணக்கம் நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
உம்
ஆ இல்ல இனிமேதா ஆ கொஞ்ச வேல இந்த வேல செஞ்சட்டு அதுக்கப்பற சாப்ட போறதா இருக்கு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்ட வீட்லதா இருக்க சாப்ட்ட
ஓகே எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு நாளு
இன்னைக்கு நாள் வீட்லதா இருக்க ஒர்க எது போல
ஓ
வீட்லதா இன்னைக்கு பாண்டி வரிக்கு போய்ட்டு சும்மா படத்துக்கு பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு பீச்லா சுத்தி பாத்துட்டு வந்தோ கட்டா குஸ்தி டூ
ஆ ஆமா மா அது இப்போ போன வார எப்போ ரிலீஸ் ஆச்சு நல்லாருக்
ஆ ஆ நல்லாருக்கு நல்லாருக்குன் சொன்னாங்க அதா போன ஒரு என்டர்டைன்மென்டா இருக்கு பேமிலி என்டர்டைன்மென்ட்
ம் எல்லா படமு நல்லாருக்குன்னுதா சொல்றாங்க அவங்க போய் பாத்தோனதா அது உண்மையா தெரியுது சோ
ஆமா ஆனா இது பரவால்ல ஒரு அளவுக்கு பாக்லா நம்ம என்டர்டையின்மெண்டா இருக்கு
ஆ ஓகே ஓகே எவ்ள அங்க டிக்கெட் ரேட்லா
டிக்கெட் நார்மல் ஒன்தேர்ட்டி
ஆ
ஓகே ன் பாத்தா ஒரு ஒன் ஃபிப்டி ஒன் சிக்ஸ்டி பால்கனி பால்கனி இது
ஓகே ஃப்ரண்ட்ஸோட போய் பாத்துட்டு வந்டீங்க
ஆமா மா நானு ஃப்ரெண்டு போய்ட்டு படம் பாத்துட்டு அப்ற பீச்க்கு போய்ட்டு அப்டியே சுத்திட்டு வந்தோ இன்னைக்கு ஒரு நாள் அப்டியே போச்சு
ஓ ஓகே ஓகே அங்க என்ன மழயா வெயிலா
புரில
அங்க கிளைமேட் எப்டி இருக்கு மழயாருக்கா வெயிலா
இல்லல்ல ஈவினிங்க் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கா மழ வர மாரி இருந்துச்சு ஆனா மழ வரல வெயில் தா ஃபுல்லா
சேரி சேரி சேரி ம் ம்
நீங்க என்ன எப்டி போச்சு இன்னிக்கி உங்ளுக்கு
தீவு எப்பவு போற தால வேலைக்கு போய்ட்டு சாயங்கால வந்த வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோ பொண்ணோட கொஞ்சோ டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இது வயசு கூப்ட்டுட்டு போய் பேட்மிட்டன் நா அவங்களுக்கு இன்னைக்கு விளாட வச்ச அது நைன் எயிட் டூ நைன் ஒக்காந்துருச்சு இப்பதா ஆ வந்தோ வீட்டுக்கு இப்பதா வந்தோ ஒரு ஹாஃப்னவர் ஆவுது வீட்டுக்கு வந்து
ஓகே ஓ அப்றோ லீவ்ல எதுனா டூர்லா போனீங்ளா வெகேஷன் டே சம்மர்ல
சம்மர்ல ஆக்சுவலி நா வந்து இப்போ ஹைதராபாத்ல இருக்கே ஒர்க் இங்கதா செவன் இயர்ஸ்ஸா ஸோ வீட்டுக்கு போய்ருந்தே சம்மர்ல
ஓ
ஆ அங்கருந்து ஏலகிரி போய்ருந்தே அப்பறோ ஆ வேற எங்க சென்னை ஃப்ரெண்டோட வீடு இருந்தா அங்க சென்னைல கொஞ்சோ ரெண்டு மூண் நாள் இருந்தே
ம் ம்
அப்பறோ வேற எங்க போனே போன வர்ஷோ நா வந்து சம்மர்ல பாண்டிச்சேரி போயிருந்தே ஒ ரு த்ரீ டேஸ் ஃபேம்லியோடி ஆ இந்த வாட்டி சம்மர்ல எங்கியு போல வீட்டு வீட்டுக்கு போய்ருந்தே அப்றோ ஏலகிரி போன அப்றோ சென்னைல எ ஃப்ரெண்ட்டோட வீட்ல ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ஸு மறுப்டியு அடுத்த வாரோ சென்னை போன ஃப்ரெண்டோட கல்யாணோ இருக்கு அதனால சென்னை போய்ட்டு ஒரே நாள் சாட்டர்டே போயிட்டு சண்டே வர மாரி ஒர் நாள் மட்டு
ம் ம் ஓகே
நீங்க போனீங்களா எங்கயாச்சு வெகேஷனு
ஆ நெக்ஸ்ட்டு மன்த்து தா போறோ ட்ரிப்பு பசங்கள் நாங்க ஒரு இருவத்தஞ்சு பேர் போறோ
எங்க போறீங்க கேர்ளாவா ம் இப்பக்கு நல்லாருக்கு கிளைமேட் நல்ல
ஆமா இப்ப மழநாள் மழநாள் இ து ரயின் சீசன் தா ரயின் சீசன்ல கே கேர்ளா பொறுத்த வரைக்கு அப்பதா கிளைமேட் நல்லாருக்கு
ஆ இது எந்த ஏரியா கேர்ளால
கேர்ளால இந்த வாட்டி ப்ளான் பண்ணிருக்றது ஆலப்புழா ஃபர்ஸ்ட்டு அப்றோ வால்பாறை அதிரப்பள்ளி அப்றோ கொடைக் காணல் ஊட்டி அப்டியே பாத்துட்டு வர மாரி வீட்டுக்கு ரிட்டன்னு
மொத்த எவ்ளோ நாளு ட்ரிப்பு
புரில
மொத்தோ ட்ரிப்பு எவ்ளோ நாலு டேஸ்சு
ஒரு ஃபைவ் டேஸ் ஆ ஃபோர் டேஸ் ஸ்டே பண்ற மாரி இருக்கு
ம்
ஃபை இயர்ஸ் நாங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸா போய்ட்ருக்கே இது நாலாவ்து வர்ஷோ இது
ஆ ஓகே நானு போய்ருக்கே ஒரு த்ரீ டைம் போயிருக்கே கேர்ளா ஆ ரெண்டு வாட்டி வயநாடு போனே ஒரு வாட்டி கொல்லம் அப்பறோ ஒரு வாட்டி கோழிக்கோடு
ம் ம்
ஆஅதுதா வாட்டி போயிருக்கே நானு
ம் ஹும் நல்லா தாருக்கு அந்த கேர்ளால
ம் நா ரெண்டு வாட்டி வந்து போல நா எப்பவுமே இதுதா போனே சம்மர்ல தா போனே மே போன மூணு ட்ரிப்பு மேலதா போனீங்க
நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ட்ரிப்பு மே ல போனோ ஒரு ட்ரிப்பு ஜூன் இ ப்ப ஆகஸ்ட் போன ட்ரிப் போனோ கிளைமேட் நல்லா இருந்துச்சு அதனால இந்த டைமும் அப்டிய பிளான் மாட்டிருந்தோ
ஓகே ஓகே ம்
அங்க வந்து ஒரு இருவத்த அஞ்சு பேர் போவோ எல்லாம் பிரதர்ஸ் தா வீட்டான்ட பக்கத்துல இருக்கவங்க
ஓகே
டின்னா ஒரு சீட்டு கட்டி போவோ நாங்க ஒரு மந்த்லி பைவ் ஹண்ட்ரட் ஐநூறு ரூபா கட்டி அந்த மாதிரி அப்போ பைனல்லா ஒரு இப்போ மந்த்லி ஐநூறு ரூவா எல்லாரு கட்டுவோ நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தவங்க அத எடுத்து நட்டுவாங்க ஆர்கனைஸ் பண்ணி ஐநூறு ரூவா நாங்க எல்லா கட்டுவோ அந்த காச வந்து எங்களுக்கே வட்டிக்கு வுடுவாங்க நம்ம தேவைனா வட்டிக்கு எடுத்துக்கலா
ஓ
வட்டிக்கு எடுத்து நம்ம கட்டும் போது எக்ஸ்ட்ரா காச ஆவு நம்ம கட்டுற காசு இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த மாரி போன வருஷோ வந்து ஒரு ஒன் ற வந்துது ஒன்னு அறுவத்தி அஞ்சு வந்துது
ம்
அது மாரி இந்த வாட்டி வரு அப்டியே நாங்க எடுத்துட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வேற நம்மளுக்கு எந்த செலவு இல்ல சீட்டு கட்டுறோமோ அந்த செலவோட மூடு அதோட முடிஞ்சுது நம்மளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு போனா வேல முடிஞ்சுது
ஓகே ஓக்
எல்லாமே அதுலயே முஞ்சிச்சு
சோ இந்த வாட்டியு அந்த சீட்டு கட்ன காசுலதா போறீங்க
ஆமா ஆமா எப்பயுமே அப்டித்தான் போறோ நாங்க ஒரு த்ரீ இயர்க்கு இதா நாலது வருஷமா போ ஒரு மூணு வருஷ போயிட்டோ இது நாலாவது வருஷ
ஆ
அதா ஆகஸ்ட்டு தேர்ட்டீன் பிளான் பண்ணிருக்கோ அந்த ரிபப்ளிக் டே அத வச்சு அந்த பண்ணிருக்கோ
ஓகே ஓகே வேற எங்கல்லாம் போயிருக்கீங்க கேரளா தவிர வேற
கேரளா கேரளால மூணாரு அ எல்லா பிளேஸு போயாச்சு ஓரளவுக்கு வயநாடு போயிருக்கோ வயநாடுந்த க்ளாஸ் பிரி்ஜு டிரெக்கிங் காந்தலூர்
ம்
அப்புற வாகமான் அப்புறம் ஆனக்குளம் இந்த யானைகள் எல்லா வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோ அதுக்கு பாக்குறதுக்கான பிளேசு அங்க போயிருக்கோ அப்பறமா கொடைக்கானல் போம் கொடைக்கானல ரெகுலராக போவோ எல்லா வருஷமு அங்கே ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி
ஓகே ஓகே ம் வேற நார்த் சைடுல போய்ருக்கீங்களா நார்த் சைடு இல்னா வேற எங்கயாச்சி ஃப்யூச்சர்ல் வெளிநாடுக்கு போற மாரி
இல்ல ஒர்க் சம்பந்தமாதான் போலான்னு இருக்க அந் அது எப்டின்னு உண்ணு தெரியல நம்ம இப்போதைக்கி இந்த டூர் எலாம் இந்த மாரி போற ஆளுதா இங்கே கேரளா தா கேர்ளா கொடைக்கானல் இப்டிதா போயிட்டு வரோ அது பின்னாடி ஃப்யூச்சர்ல எப்டி இருக்குன் தெரியல போக போக
ஆ ம் ஓகே ஓகே ஓ
நீங்க போயிருக்கீங்ளா இங் வேற எங்கனா
நா போயிருக்கே ஆமா கேரளா போயிருக்கே அப்றோ வேற எங்க மும்பை போயிருக்கே அப்றோ டெல்லி ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கே ஓ ஷிம்லா ஷிம்லாவு போனே ஒரு வாட்டி அ பூனே பூனே போயிருக்கே அப்றோ அங்க தாஜ்மஹால் எங்க ஆக்ரா அங்க போயிருக்கே அதுக்கப்பறோ ஆமா
அது எங்க இருக்கு தாஜ்மஹால்
அது வந்து யு பி உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு
ப்ரோ
அதாவ்து டெல்லில போய் அங்கருந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டரு ட்ரெயின்ல தனியா போனாது
ம்
அபறோ இது யு பி போயிருக்கே ஹரியானா போயிருக்கே
ஆ
அப்றோ வேற எங்க போயிருப்போ இங்க தெலுங்கானா வச்சுக்கோங்களே ஹைட்ராபாத்து
ஆமாம்மா
ம் அவ்ளதா இப்போதைக்கி இதுதா போயிருக்கே ஆ வெளிநாடு ரெண்டு வாட்டி போயிருக்கே ஆ சவுதி போயிருக்கே இந்த இதுக்காண்டி அந்த உம்ரா பண்றத்துக்கு ஒரு டூ வீக்ஸு அதுக்கப்பறோ ஒரு டென் டேஸு கசாகிஸ்தான் போனோ போன வர்ஷத்துக்கு போன வர்ஷ
சவுதி எப்ப இப்ப போனீங்களா
சவுதி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போஃர்ல போனே அப்பறோ கசாகிஸ்தான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைல போனே இப்ப டுவெண்ட்டி சிக்ஸ்த்ல ஆக்சுவலி போக வேண்டியது இந்த சம்மர்ல பட் அ பிளான் கேன்சல் ஆயிருச்சு ம் சோ நெக்ஸ்ட் டு வந்து இப்போ என்னனா அடுத்த ஆகஸ்ட் வந்து இன்டோனேஷியா போற மாரி பிளான் இருக்கு ஆ அ ஒர்க்கு ரிலேட்டடா சார் இன்னு தெரியல இன்னு டிக்கெட்ஸ் எது போடல ஆ இன்ன இல்ல மக ஃபஸ்ட்டு போன ரெண்டு இது வந்து நா ஆ இது உம்ராக்கு போறது வந்து ஸ்பிரிச்சுவல் தாண்டி போனே அப்றோ கசாகிஸ்தான் வந்து அ ஒர்க்கு ஒர்க்ஸ் டெய்லருந்துதா கூட்டு போனாங்க ஆனா ட்ரிப்பு மாரி ஒரு டென் டேஸ் ஸ்டெய்ல் ட்ரிப்
எப்டி எல்லா ஃபேம்லியா போவீங்ளா அங்கேயு இல்ல
இல்ல இல்ல இங்க அ ஒர்க் பண்ற கொலீக்ஸ்சு எல்லாருமே சேந்து போற மாரி
ஓ ஓகே
சோ அதா இந்த ஆகஸ்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க இந்தோனேஷியா ஆ இன்னு டிக்கெட்லா இன்னு போடல போட் போட்டதுக்கப்பறந் தா கன் ஃபாமாவு‌ இதுவரைக்கு தெரியல என்னன்னு
ஓகே நம்ம இப்ப இந்த கேரளா தா போறோ வேற பிளான் எதுவு இப்பதைக்கு இல்ல கேரளா போயிட்டு அது வந்து ஒரு எல்லா வருஷமு போறது அது அது கம்ப்ளீட் பண்ணிட்டு தா அப்பறோ மகாராஷ்டிரா போலான்னு இருந்தோ அந்த பிளான் கேன்சல் ஆயிருச்சு ஜூலை இந்த மந்த்து தா போலானு இருந்தோ
ஆ
ரெண்டு பேரால வர முடியாம போயிடுச்சு ஃபிரெண்ட்ஸ்ஸால
ஆஹ்
அதனால மகாராஷ்டிரல மத்தேரன்ற பிளேஸ்சு இந்த வாட்டர்ஃபால்ஸ் வந்து கீழ போயிட்டு ரிட்டன் மலேலருந்து காத்துல மேல வர மாரியே இருக்கு அந்த மா ஏரியா அந்த ம் பிளான் பண்ணிருந்தோ எல்லா நல்லா போயிட்டு இருந்தது லாஸ்ட் டைம்ல ரெண்டு பேரால வர முடியல ஒர்க் போயிட்டானுங்க அதனால கேன்சல் ஆயிருச்சு இப்பதைக்கு நம்மளுக்கு அ நெக்ஸ்ட் மந்த்து போற அந்த ட்ரிப்பு மட்டுதா பிளான்னு
ஓகே ஓகே ஓகே ம் எனக்கு சுத்தணுனு ஆச தா ஆஹ் வாய்ப்பு கெடைக்கு போது நானு சான்ஸ் அ மிஸ் பண்ண மாட்டே ஏனா வாய்ப்பு கெடைக்கிறதே கஷ்டோ சோ அந்த
நீங்க எவ்ளோ சுத்திட்டீங்க பரவால்லையே நெறைய பாத்துட்டீங்கள
விசய இல்ல இன்னு இருக்கு உலகோ வந்து
எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னு எவ்ளோ தூரோ இருக்கு நம்ம டோலனியோ நா இந்த அளவுக்கு பிளானு பண்ணியிருக்கீங்க நல்லாதா பாத்திருக்கீங்க எல்லாத்து ஆனாலு
ஆமா இப்போ அடுத்தது இந்தியாவதான் எனக்கு வந்து அந்த ஜெய்ப்பூர் போகனு ஆச ஆக்சுவலி டெல்லில இருக்கு போதே ஜெய்ப்பூர் போறதா பிளான் இருந்துச்சு பட் டு ஸ் நெறைய பேருக்கு வந்து கொஞ்சோ அங் இதாயிட்டாங்க கொஞ்சோ சிக்காயிடுச்சு சோ அதனால அந்த இது கேன்சல் ஆயிடுச்சு டிராவலிங்ல சோ நெக்ஸ்ட் டைம் நாங்க டெல்லி பக்கோ போனா ஆ
ஜெய்ப்பூர்ல பிளேஸ் என்ன டூரிஸ்ட் பிளேஸ் மாரியா
ஆமா ஆமா அது நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் நல்ல டெசர்ட் இருக்கு அதுக்கப்பறோ அஹ் அங்க இரு ந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த கோட்டைகள் நெறைய எடோ இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஜெய்பூர் து ஆமா
ம்
அதா இன்னு வாய்ப்பு கெடைக்கு போது போணு மெயினா இந்த ஈஸ்ட் சைடு அசாம் சைடு நார்த் ஈஸ்ட் சைடு ல்லா போணு ஆசையா ருக்கு
ஓ கே ஓகேங்க நம்மளுக்கு கூடிய முடிந்த டைம் முடிவடைந்தது குடுத்த டைம்
ஓகே தொடர்ந்து பேசுவோ ஆ நன்றி